பக்கம்
பக்கம் தோழி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
என்ன பண்ணிட்டு இருக்கானா நா சும்மா படுத்துட்டு இருந்தே அத விட என்னன்னா அ இந்த இந்த நம்ம பேசிக்க கொள்ளும் ஒரு விஷயத்த பத்தி நம்ம இப்ப பேச போறோ
அத பத்தியலா நம்ம பேச தேவையில்ல சரியா ஆமா அது அப்படியெல்லா பேச கூடாது ஆமா இன்னைக்கு வந்து எனக்கு எவ்வளவு வேலை திக்கிறது தெரியுமா உனக்கு
என்ற என்ன வேலை
இங்க வந்து காலையில எங்கஅம்மா என்னை வீடு கூட்ட சொன்னார்கள் நானு ரெண்டு ரூம் மட்டு கூட்டிட்டு அப்படியே வச்சிருக்கே இன்னும் ரெண்டு ஹால் இருக்கு அது ரெண்டும் கூட்டி முடிக்க வேண்டும் ஆ
ஆ
அது கூட்டிக் கொண்டுதான் உனிடம் பேசிக்க கொண்டிருந்தேன் அதனால தான் உன்னை கேட்கவில்லை அதனால கேட்கிற ஒரு ரூமுக்கு வந்துட்டே
ஓ உங்கள் வீட்டை கூட்டி முடிக்கறுதுக்குள்ள இவ் ஓட்டுக்குஓடஞ்சு கீழ விழுந்து நமக்கு மு முன்னாடி ஒடியு
ஆமா
எங்க வீட்டே கூட்டு கூட்டுறக்குள்ளயே வந்துட்டு எனக்கு இடுப்பு வலி வந்துடும் ஹால் பெட்ரூம் அ ஒரு அறை கூட்டினலே எனக்கு இடுப்புவலி வந்துரும் அப்போ உன் வீட்டே பார் நினைத்து பார்க்கவே முடியல
நினைத்து பார்க்கவே முடியவில்லையா ம் அப்றோ வந்துட்டு எனக்கு இந்த இது செய்வார்கள் அல்லவா அது என்ன கீச்சைன் எல்லா ஒரு ஏதோ ஒரு சாதனத்தை உறுக்கி அது உ த்தி காய வச்சு அத ஏதோ ஒரு கலை என்று சொல்வார்கள் தெரியுமா
கலையா இந்த ரோஸை
ஆ அது தான் அதுதான் தான் அது செய்பவ யாராவது உனக்கு தெரியும்
அது செய்பவர்கள்
ம்
காதலி கொண்டு போய் தோழிக்கு தெரியும்
காதலுக்கு வேண்டாம் வேண்டாம் அவள் ஒரு தடவை செய்தாள் அதுவே கேவலமாக இருந்தது அது வேண்டாம் எனக்கது
ஓ ஏன் கேவலம்
ஏன் கேவலம் என்றால் அது கேவலமாக ஆக்கிவிட்டால் அவள்
ஓ அது கேவலமா
அது நன்றா நன்றாக செய்தால் நன்றாக இருக்கும்
ஓ அத கேவலமாக செய்தாள்
அவள் அவள் செய்பவள் கேவலமாக செய்துவிட்டாள் அதனால் எனக்கு அவள் வேண்டாம்
ஓ நீ ஆராய்ச்சி பண்ணிப்பார்
நான் ஆராய்ச்சி செய்தேன் யாரும் பக்கத்தில் இல்லை
ம்
ஆமாம் நான் அதை கொண்டு போய் கொடுக்க வேண்டும் அல்லவா
ஓ அப்படிய எல்லாம் இல்லை இது நீச்சும்மா போட்டுடு
அப்படியெல்லாம் கேர்ஃபுல்லாக தான் நான் செய்வேன் இருப்பதே நாலு ஐந்து இலைகள்
ஓ நம்ம மருதாணி தோழி மட்டு இத செய்ய ஆரம்பிச்சானா மழை உச்சிக்கு போயிருவா
ஆமா அவளிடம் கேர்க வேண்டும்
அவள் செய்ய மாட்டாள் அவளளுக்கு அதுஸ்
அவள் செய்ய மாட்டாளா அவள் செய் செய்ய தெரிந்தவர்கள் அவளுக்கு யாராவது தெரிந்திருந்தால் அவர்களிடம் அவர்கள் கேட்டு செய்வே
ம் சரி பா
ஒரு பத்து விலைகள் வரை இருக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் காய்ந்து போய் விட்டது சிலதெல்லா கருகி போய் விட்டது அப்புறம் அது கூட ஒரு இலை இருக்கிறது ஒரு அழகான ஒரு இலை அந்த இலை
அன்னைக்கு மன்னிப்பு கேக்கு போது கொடுத்த ரோஜா பூக்கல்லா
அது வந்துட்டு அப்படியே இருக்கிறது அது வந்துட்டு எதும் ஆகவில்லை அதற்கு முன்பு முன்பு கொடுத்தது
ஏன் இப்படி பூ க்களை மாறிக்கொண்டு வச்சு என் என்ன விஷயம்
பூக்கள் இது பூ இதை வந்துட்டு நான் என்ன செய்வேன் என்றால் பித்து அந்த இதெல்லாம் இதழ்கள் எல்லாம் பிரிச்சு ஒரு நல்ல பெரிய ஒரு புத்தகத்துக்குள்ளே வைத்து விடுவேன்
ம்
எயித்து விட்டதும் அது கொஞ்ச நாள் கழிஞ்சதும் காய்ந்து விடும் ரொம்ப காய விடக் கூடாது நடு நிலையாக இருக்கும்போது நம்ம கொண்டு போய் இத ஏதாவுது செய்து கழுத்திலோ கையிலோ காலிலோ மாட்டி கொள்ள வேண்டும் நான் வந்துட்டு அதை ரொம்ப காய விட்டு விட்டேன் சிலது மட்டுந்தான் இருக்கிறது அதுவும் இப்ப கொடுத்ததும் ரெண்டும் கலந்து செய்து கழுத்திலோ காதிலோ எதிலயோ மாட்டிக்கலாம் என்று நினைக்கிறேன் ஏன் என்றால் வீட்டில் வைத்து கொண்டிருந்தால் எங்க அம்மா கு குப்பை என்று நினைத்து தூக்கி வீசி விடுவாள்
ஓ
ஆமா
ஓ ஆனா நாள் பூக்கள் எதற்கு எனக் புரியவில்லை ஏதாச்சும் சாப்பிட இந்த சாக்லேட்கள் அந்த மாரி குடுத்தோம்னா ஓகே இல்ல மற்றும் பல பரிசுகள் அது சரி
சாக்லேட் எல்லாம் தருவார்கள் அத வந்து கொடுத்தால் நான் முழுங்கி விட்டு கவரை தூக்கி வீசி விடுவேன் இல்லை என்றால் நீ அந்த கவரில் பிரியாணி செய்து சாப் பிரியாணியை வைத்து சாப்பிட்டு விடுவாய் எனக்கு நன்றாக தெரியும்
பிட்டேன்
நீ வந்துட்டு அன்று ஒரு நாள் என் பேகுக்குள் ஒரு கவர் இருந்தது நான் பிரியாணி கொண்டு வந்தேன் டிபன் பாக்ஸ் சூடாக இருக்குது என்று அந்த கவரின் மேல் வைத்து நீ சாப்பிட்டு அந்த கவரிலே கையயும் தொடைத் து அந்த கவரை தூக்கி வீசி விட்
ஓ அப்டி என்ன இது கவரை நீ வச்சிருந்தாய்
அது வந்துட்டு கிக்கேட் உடையே பெரிய அட்டை வைத்திருந்தேன் அதுதான் முதல் முத தலாக நான் சேர்த்தி வச்சிருந்து அப்பவே எனக்கு தெரிந்து கொண்டது இந்த கவர் எல்லா எதற்கு வேண்டாம் என்று நினைத்து வரும் சாக்லேட் கவர் எல்லா தூச்சி வீசி விடுவேன்ன அவன் எனக்கு வேற எல்லா வாங்கி தருவாய் சவர்மா அதெல்லா வாங்கி தருவாய் அந்த கவர் எல்லா எடுத்து வைக்க முடியாது அதனால் அதெல்லா ஞாபகம் வைத்துக் கொள்வேன் இந்த பூவை மட்டும் என்ன செய்வது தூக்கி வீசவும் மனசில்லை
ம்
அதனால் அதை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்கிறேன் இன்று கூட எடுத்து பார்த்தேன் பாதியெல்லா கீழே விழுந்து விட்டது பொறுக்கி பொறுக்கி எடுத்து வைத்திருக்கேன்
ஓ பூக்கள் குடுப்பது வந்து து ஒரு காதலின் ஒரு வெளிபாடு
ஆ ஒரு ஆ ஒரு காதல் ஒரு அன்பின் வெளிப்பாடு
ஒரு அன்பின் வெளிப்பாடு
அவனிடம் கேட்டதற்கு அவன் கூறுகிறாய் இந்த பூவை பார்த்ததும் எனக்கு உன் ஞாபகம் வந்து விட்டது அதனால் வாங்கி வைத்தேன் பின்பு நீ என்னிடம் பேசவில்லை கொஞ்ச நாட்கள் அதனால் அதை பார்த்து கொண்டு உன்னிடம் கொண்டு வந்து தந்தேன் என்று அவன் இப்படி எல்லாம் பேசுகிறான் ஓ நான் சொன்னேன் இப்படி எல்லாம் பேசுவதுக்கு உனக்கு யாரு சொல்லி தந்தாய் என்று கேட்டு அது ஒரு சண்டை அப்டி எல்லாம் பண்ணுவேன் உம்
அப்பறம் வேற என்னாச்சு
அப்புறம் வேற எதுவும் நடக்கவில்லை ஆ ஆ அவ வந்து ட்டு என்னை இன்று காணனும் என்று கூறினான் நான் வந்து ட்டு வரமாட்டேன்
ம்
கூறினேன் ஏனென்றால் என் முகம் முழுவதும் முகம் பருக்களால் நறைந்து இருக்கிறது போனால் அவன் அதை குத்துவான் எனருக்கு வழி கும்
ஆ
கையை வைத்து மூஞ்சி தேய்பான்
ஆ
அப்டி எல்லா என்னை சித்திரவதைப்படுத்துவான் அவன்
ஆ
பின்பு அவன் கூறுவான் மொளகா பொடி எடுத்து தேய்த்துக்கொள் இரு நான் கடையிலிருந்து வாங்கி வருகிறேன் என்று என்னை சித்ரவதைப்படுத்துவான் அங்க போய் கூறுவான் இந்த பொ புள்ளை முகத்தில் இவ்வளவு பருக்கள் இருக்கிறது எதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் என் ன்று யாரோத் தெரியாதவர்களிடம் கேட் ப்பான் அவன் என்னை அசிங்கப்படுத்துவான் இப்டி எல்லா அவன் பண்ணியிரிக்கிறான் அத னால் நான் அவனை பார்க்க மாட்டன்
பின்பு இப்ப ஏன் அமைதியாக இருக்கிறாய்
பின்பு நான் அமைதியாகதான் பேசிக்கொண்டேதான் இருக்கிறேன் பேசிக்கொண்டு மட்டுமே இருப்பேன்
பேசிக்கொண்டு மட்டுமே இருப்பியா அதாது நம்ம எப் போ சும்பின் சாயம் வாங்கப்போவோம்
எனக்கு இன்று வந்துட்டு என் இரு நான் கூறுவதைக்கேள் இன்று வந்துட்டு எங்கள் ஒருவர் எங்கள் குடும்பத்தில் ஒருவர் இறந்து விட்டார்
அ
அதனால் என் அம்மா அங்கே போய் விடுவார்கள் வீட்டில் யாரும் இருக்க மாட்டார்கள் நானும் என் தம்பியும் மட்டும்தான் இருப்பேன் ஆனால் நான் வீட் தில்தான் இருக்க வேண்டும் என் தம்பிக்கு துணையாக அவனுக்கு பரீச்சை இருக் க்கிறது அதற்கு சொல்லிக்கொடுத்து ஒரு ஆசிரியராக க்கு நான் வீட்டில் இருக்க வேண்டும் அதற்கு முன்பு என் பக்கத்து வீட்டு தோழி புது ஆடை வாங்கியிருக்கிறாள் என்று என்னை விளித்தாள் பார்ப்பதற்கு சூப்பராக இருக்கிறதாமாம் விலையும் குறைவாமா அவள் கல்லூரிக்கு போவதற்காக வாங்கியிருக்கிறாள் நானும் சேரி போய் பார்த்து விட்டு வரலாம் என்று போடு அதற்கு நான் ளை நாளை வந்துட்டு நான் இந்த முகத்தில் பூசுவது வாங்கப் போகிறேன் என் அம்மா என் பக்கத்து வீட்டு தோழி அவளுடைய அம்மா நான் நான்கு பேர் போவோம்
ம்
அதற்கு நாளை என்க்கு அந்த வேலை இருக்கிறது ம் அதற்கு அடுத்த நாள் நூன்கூட நான் வருகிறேன் எங்கே வேணாம் போலாம் ஆனா ம் ஏழு மணிக்குள்ள அ ஆறரை மணிக்குள்ள வீட்டில் இருக்கணும்மா ரீலுப பத்து ட்டு நான் வீட்டில் தொழுக வேண்டும் இல்லை என் அதான் எங்கள் அம்மா வந்துட்டு என்னை அம்மிக்கல்லில் வைத்து அரைத்து விடுவார்
இல்ல அதெல்லாம் கலக்கிடலாம் போயிட்டு டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடலா போரோ எனக்கு ஏ த்த இதா ஏத்த ஒரு நிறத்த வாங்குறோ ஏன் வேர்ல்ட் நாபல்யே ஏனவே போட்டு நிறத்த என் கையில தேய்ச்சி போயிட்டு பாய் நீ தேச்சிட் போய்டு து எனக்கு இதே நேரோ தா வேணு அப்டின்னு கேட்கனு அவங்க எடு த்து கொடுப்பாங்க அந்தமரி இதே நேமா இருக்கே ஒரு தடவ போட்டுக்காந்தீங்கனு கேக்குறோ அதுக்கப்புறோ போட்டு காமிப்பாங்க அத வாங்குறோ வறோ
அவ்ளோதா இது செய்யல
இது செய்ரோ
எங்க நீ ஏன் அங்கே செல்கிறாய் இனி வந்துட்டு சரி நான் அப்புறம் கூப்படுறேன் வை